ஹலோ ஹலோ நல்லாருக்கீங்களா ஆ கேக்குதுங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக் குதுங்க அது முன்ன ஏதோ சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருந்து இருக்கும் போல அதனால கேட்கல அப்புறோம் வால்யூம் பட்டன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்
கம்மியா தான் இருக்குங்க சவுண்ட் வால்யூம் கேட்கலீங்க
அப்படிங்களா செரி செரிங்க இப்ப கிளியரா இருக்கா
ஆ இப்ப ஓகேங்க க்ளியரா இருக்கு
செரி சரி சிஸ்டர் அப்றோ எப்டி இருக்கிறீங்க
சேரிங்க சாப்டீங்களா நைட்டு சாப்பாட்டு வேலயெல்லா முடிஞ்சிச்சுங்களா
ஆ மணி பத்தாக போது இல்லைங்க அதனால சீக்ரமாவே சாப்பிடாச்சு ஒரு எட்டு எ எட்றக்கெல்லாம் சாப்டு முடிச்சிறது இட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கம் வரல அதனால அப்டியே சும்மா அப்டியே யே ஃபோன் பாத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கே ஆமா நா வந்து சோசியல் மீடியாஸ்லலாம் பாத்தா நீங்க எதோ புதுசா பிஸ்னஸ் எதோ ஸ்டார்ட் பண்றீங்ளா அப்போ பாத்தே என் இது நெறையா ஆட் மாரில்லா போஸ்ட் பண்ணிருந்தீங்க
ஆமாங்க அது வந்து என்னன்னா ஆ நேம் போர்டு இந்த நேம் போர்ட்லா வக்கிறாங்ல வீட்டுக்கு வெளில
ஆமா ஆமாங்க
அந்த மாரி பண்லான் இது பிரெண்ட்ஸோட சேந்து அந்த மாரி பண்லான்டு பண்ணிட்ருக்கோங்க இப்பதா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது ஒரு டூ மந்த்ஸ் தா இருக்கும் ஆ இன்னு அது இது கரெக்ட்டா இன்னு கரெக்ட்டா இது கரெக்ட்டான கன்டென்ட்டு இதெல்லா கெடைக்கல இன்னும் கொஞ்சௌ அதுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கணுங்க
செரி செரிங்க நானும் பாத்தே நீங்களும் நெறைய போஸ் ல்லா போட்ருந்தீங்க இந்த நீங்க போட்ருந்தீங்கள்ள அந்த ஸ்கூல் பேக்கு போட்டோ போட்றது அப்றோ டிஃபன் பாக்ஸ்ல பேரு அதுலா நல்லாருந்தது புதுசா இருக் இப்ப கொஞ்சோ வாட்டர் பாட்டில்ல பேரு பண்றதெல்லா பசங்கள்லா வந்து இது ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணா தா
ஸ்கூல் பேக்ல வந்து பேர் போட்றது ஸ்டிக்கர் ஒட்றதெல்லா ஓகே நீங்க பசங்களோட இமேஜஸ் வரதெல்லா ஓகேங்க ஆனா வந்து இந்த லேபிள்ல நே வர து அப்றோ இந்த லேபிள்ல ஸ்டிக்கர் அ கொழந்தைங்களோட போட்டோ போட்ட மாறி வரதுக்கெல்லா நெறைய வந்து கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஆ ஹ அ எப்டின்னா வந்து அவங்க அவங்க ஒரு இமேஜ் அவங்க குடுக்குற இமேஜ க போட சொல்றாங்க அது கொஞ்சோ மிஸ்டேக்கா இருந்தா கூட ஆ சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டிக்கிறாங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷனே ஆ பண்ண முடியில அதுனால வந்து இப்போ அத வந்து நாங்க ஸ்டிக்கர்ல போடுறது வந்து கொஞ்சோ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பேக்ல மட்டு போடு
ஆ சேரி சேரி பரவால்ல இதுவு வந்து ஒரு நல்ல இதுதா பசங்க பேக் வந்து சீக்ர ஆடிட் பைவ் பண்ண முடியு யாரோட பேக்கு அப்டின் சொ சொல்லிட்ட சரி கன் நல்லா நல்லா இருக்குதுங்க டெக்னாலஜி வர வர வந்து எங்யோ டெவலப் ஆயிட்டு போயிட்ருக்கு
ஆம்மா நம்ம படிச்ச காலத்துல பேக்கே டபுள்ஸ் சைடு்ல கிளிப்பு போடுற மாறியான பேக் தா அதிக ஒன் சைட் பேக்கே இல்ல
து யப்ப இங் இப்பல்லா பசங்க வந்து எல் கே ஜி யூ கே ஜி பசங்கலா எனக்கு வந்து அவனுக் கொண்டு போறது ரெண்டு ஜிப்பு ரெண்டு புக்கு மூணு புக்கு இருக்கு எனக்கு வந்து பதினாறு ஜிப்பு வேணும்னு கேக்க்குறாங்க என்னங்க பண்ற கடைக்கல்லா கூட்டிட் போயிட்டா இதுதா வேணு அப்டின்ற மாரி ரொம்ப அடம் பண்றாங்க
இப்ப லன்ச்சு பேக்னா லன்ச் பேக்ல லன்ச்சு பேக் இப்ப பிங்க் கலர்னா அந்த தீமுக்கு ஏத்த மாறி வாட்டர் பாட்டில் லு ஸ்நாக்ஸ் பாக்ஸு டிபன் பாக்ஸ் எல்லாமே ஒரே மாறியே வேணுன் கேக்குறாங்க அந்த மாரில்லா கொண்டு வன்ட்டாங்க லன்ச் பேக்கு ஸ்கூல் பேக்கு ஒரே கலர்ல வேணு அப்டிங்கறாங்க
ஆ ஆ அது ஒருத்தர் பசங்க கொண்டுட்டு வந்தா அதை பாத்து இன்னொருத்தரும் ஆசை பட்டு கொண்டுட்டு வறாங்க கேக்குறாங்களங்க ஸோ அதனால அது மாதிரி இருக்குங்க
ஆமாங்க நீங்க உங்க பை பையனுக்கு ஸ்கூல் பேக்ல்லா வாங்ட்டீங்களா ஆ ஆமாங்க அதே மாறி தா நாங்ளு நீங்க பேக் எல்லா பர்ச்சஸ் பண்டீங்களா
அங்க பாத்து வைக்கணு அந்த மாறி இல்லையா எனக்கு அதே மாரி வேணுட்டு ஒரே பே நா மாத்திக்கிட்டு வரணுங்க அதனால அது மட்டு கொஞ்சோ அப்டியே பெண்டில இருக்கு
சேரி சேரிங்க நீங்க பண்ற மாறி உங்களுக்கு வேணுனா சொல்லுங்க நாமளே கூட பண்ணிக்கலா அது கொஞ்சோ ஆ பிரைஸ் கம்மியா கூட பாத்து நா பண்ணி தரேங்க
ஆ பண்ணிக்கலா சிஸ்டர் அது நா வந்து சொல்றே உங்ககிட்ட அத நா பாத்துட்டுதா அத நா பேசணும்னு நெனச்சிட்டு அப்றோ கரெட்டா நல்ல வேலை நீங்ளே வந்து கால் பண்ணிட்டீங்க அது எனக்கு வேணும்னா எனக்கு வந்து நீங்க அந்த வாட்டர் பாட்டில்ல வந்து நேம் போட்டீங்கங்கள்ள நேம் போட்டு பண்ணியிருக்கீங்களா ஸ்டீல் பாட்டில்ல ஸோ அது அது வந்து அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு கொஞ்சம் புடிச்சிருக்கு அந்த ஒரு செட்டா இருந்தது பாருங்க வாட்டர் பாட்டிலு டிஃபன் பாக்ஸ் அப்றம் இன்னொன்னு ஏதோ ஒரு இருந்த வேனும் ரண்டுபிட் அது நான் செரி எனக்கு அந்த ஏதோ இருந்தது எனக்கு பென்சிலு ஸ்கேலு இது மாரிலாம் இருந்தது அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் இந்த வாட்டர் பாட்டில் அப்றம் இந்த டிபன் பாக்ஸ்ல மட்டும் எனக்கு நீங்க பண்ணி தருவீங்களா
கண்டிப்பாங்க பண்ணிக்கலாம் ஆ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்டிங்கிறத டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க எந்த மாரி டிசைன்ல ஃபண்ட் அந்த நேம் வந்து எந்த மாதிரி டிசைன்ல வேணும் அப்டிங்கிறதையும் அதை சொல்லுங்க இப்ப எல்லாம் நிறைய அந்த ஆஹ் லட்டஸ் வந்து வேற வேற மாதிரி இந்த லூஸ் ஜிடா லட்டர்ஸ் அந்த மாரி ஆ பெரிய பெரிய இந்த எழுத்துக்கள் வந்து வேற வேற மாரி டிசைன்ல வருதுங்க நீங்க அது கூட கரெக்டா பாத்து சோசியல் மீடியால எதுலயாவது பாத்து கூட நீங்க செட் பண்ணுங்க அது தகுந்த மாரி நம்ம பண்ணிக்கலாங்க
ஆ சரிங்க நான் கண்டிப்பா
ஆ அதே மாரியே பிச்சரும் வந்து நீங்க கரெக் டா உங்களுக்கு எந்த மாரி பிக்சரு எப்டி வேணும் அப்டிங்கிறத பாத்து சொல்லுங்க அதையும் கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாங்க
செரி செரி இங்க நான் பேக் எடுத்துட்டேன் எனக்கு நான் பேகு வந்து இப்ப ஆ நான் பசங்க கிட்ட எதுவும் கன்சல் பண்ணல நான் பேக் எடுத்துட்டே எனக்கு நீங்க அந்த வாட்ரு பாட்டிலும் பாக்ஸும் மட்டும் இது பண்ணி பாருங்கள் தா பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பா வாட்ரு பாட்டில் வந்து அந்த ப்ஸோட இது வந்து உங்க பிக்சர்லேயே அந்த குவாலிட்டி நல்லா இருந்தது ஸ்டீல் பிளஸ் அந்த டப்பர்வேர் பேட்டன்ல இருந்தது சோ அது வந்து இது ரெண்ட எனக்கு இப்போதக்கு பண்ணி குடுங்க அப்றம் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறப இப்போ பேக் மாத்துறப்ப வேணா நான் உங்ககிட்ட அந்த பேக் நான் அங்கயே எடுத்துக்கிறேன்
செரி ஓகேங்க ஓகேங்க தம்பி இப்ப எந்த கிளாஸ் போறாங்க
தம்பி அவ என்னங்க பசங்க இப்பதா அப்டி யூ கே ஜியே போறாங்க
செரி செரி ஓகே ஓகே இது வந்து புக்குக்கு தகுந்த மாரி சைஸு இருக்குங்க இப்ப எல் கே ஜி யு கே ஜி கொழந்தைங்கன்னா அவங்குளுக்கு கம்மியாதா பேகு வரோ அடுத்தது கொஞ்சோ ச்சு புக்ஸு கம்மியாக்கிறனால அவங்குளுக்கு கொஞ்சோ சின்ன பேகா வரோ அடுத்த ஸ்டாண்டர்ட்னா கொஞ்சோ சேத்தி வரோ அந்த மாரிங்க அ பெரிய ஜிப்பு நறையா வெச்சு வெச்சு போக போக பேகு சைஸு வேற வேற வர வர ம் பேக் சைஸும் பெரு சா ரேட்டும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஸ்ட் அப்டியே கொஞ்சோ கொஞ்சோ மாறுங்க
செரி செரி
உம் உம் நீங்க என்னான்னு பாத்துட்டு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணிக்கலாங்க
நெஸசரிங்க இந்த வாட்ரு பாட்டிலு இந்த டைப்லயு டிசைன் எதாவது இருக்குதுங்களா இல்ல ஆ முடிஞ்சிருச்சுங்க அதவாது நம்ம நேசி சீக்கிரமாவே சாப்டிறது இப்போ வந்து வேணா சீக்கிரமாவே தூங்குறதுக்கு லேட்டாவோ ஸோ அப்டி இருக்றப்ப சீக்கிரமாகவே சாப் விட்டுட்டு கொஞ்சோ அப்டி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறோ தூங்கறதுனு வெய்ங்களே
செரி செரி வாட்டர் பாட்டில்ல நறையா வெரைட்டிஸ் கூட இருக்குங்க நம்ம வந்து ஆ நம்ம ஸ்டீ ஸ்டீல் பாட்டல்லயே வந்து பேர் எழுதிக்கலா இல்லியா ஸ்டிக்கர் ம மாரி வந்து இப்ப நா தா சொல்லிட்டு இருந்தேன்ல ஸ்டிக்கர் மாரி பண்றோ அப்டீன்ட்டு
ஆ ஸ்டிக்கர் அது வந்து பாத்தீங்கன்னா ரிமூபல் வந்து வந்த்ராதாங்க ஏனா
இல்ல நம்ம வந்து ஸ்க்ராட்சு பண்ணா கூட ஸ்கிராச் ஆகாது அந்த மாரியான அ வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு ஸ்கிராட்சு ப்ரூஃப் மாரி இப்ப அது எப்டீன்னா நாங்க உங்குளுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்டி சொல்றதுன்னா வந்து நீங்க இப்ப வண்டியில எல்லா பின்னாடி நீ நம்பர் பிளேட்ல வந்து நம்ம சிக்கர் ஒட்டி இருக்கீங்கல எல்லாரோ அந் அதெல்லா நம்ம வந்து தேய்ச்சா கூட வராது வெயில் மழை எது பட்டாலு அது ஒண்ணு ஆகாது ப்ரியுங்க இப்ப அது மாரி அது மாரியான ஸ்டிக்கர்ஸு இப்ப அது அதுனா வெயில் மேல பட்டாலு ஒன்னும் ஆகாது கொழந்தைங்க ஸ்கிராட்சு போட்டாலு எதுவு ஸ்கிராட்சு ஆகாது அந்த மாரிங்க
சரி சரி சரிங்க செரிங்க
முத்தம் குடுத்து சொரன்ட்னா மட்டு தா வெளில வரோ இல்லன்னா வ வராதுங்க
செரி செரிங்க நா எதுக்காக கேக்குறன்னா இ ஓ வாட்ரு பாட்டல்லா வந்து அந்த அ ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ற ப்ப அந்த டிஸ்ட்பன்ஸ் எதுவு இருக்காதாங்களா ஸோ அப்டி இருக்குறப்ப அது தேய்க்கிறப்ப அது வந்து து மாவ்
நம்ம பெருசா நார் போட்டு பெருஸ் தா கம்பி நார் போட்டு தேய்க்கற அளவுக்குலா வாட்டர் பாட்டில் அழுக்காதுங்க நம்ம சும்மா நம்ம நார்மலா சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவோம்ல அந்த மாரி வாஷ் பண்ணா ஒண்ணோ ஆகாது நல்லா லைஃப் வரோ
செரி செரி செரிங்க
ம்
ஸ்டீல்னாலோ அதுல வந்து லேசர் பிரிண்டர் அது மாரிலா எதுவு பண்ண முடியாதுங்களா
ஆ அது மாதிரி வேணாலு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க எப்படி வேணாலு நம்ம நம்ம என்ன சொல்ற அப்றமு அதுதா அந்த மாதிரி பண்ணிக்கலாம ஆனா வந்து இப்ப இந்த ஸ்டிக்கருங்கறது ஸ்டிக் க்கிற மட்டு நம்ம இப்ப கொஞ்சோ பண்றதில்ல அது ஏன்னா அதா நா சொன்னலே கஸ்டமர் சேட்டிஸ்பேக் ஷன் எப்டி குடுத்தாலு சாட்டிஸ்பை ஆகவே மாட்டேங்கிது தல இப்டி இருக்கு ஆ ஓ இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அப்டின்னு சொல்லிடுறாங்க
கம்ப்ளைண் வந்துட்டே இருக்கு அப்டிங்கிறீங்க
ம் ஆமாங் அதனால வந்து ம்
சரி சரிங்க அப்புனா நீங்க இல்ல இது வாட்டர் பாட்ல வந்து ஏதாது பர்ட்டிகுலராக ஒரு லெட் ஒரு ரெண்டு லிட்ரு இது மாரி மடிஞ்சு லிட்ரு இது மாரி பண்றீங்களா இல்ல
இன்சில் கூட போட்டுக்கலா இப்ப தா ம் தம்பியோட ஃப்ஸ்ட் லெட் ட்ரோ அவ இன்சியலு அப்டி வச்சு கூட போட்டுக்கலா வாட்டர் பாட்லு ஸ்கேலு எல்லாத்துலயுமே அது மாரி போட்டுக்கலாங்க
செரி செரிங்க
ம்
செரி செரிங்க இது அது அதுதாங்க லிட்ரு வந்து எப்டி அர லிட்ரு ஒரு லிட்ரு அது மாரி எதாது பண்ணிறீங்களா இல்ல கம்பீளிட்டா ஒரு லிட் லிட்ரு ரெண்டு லிட்ரு ஏன்னா சைஸ் கெப்பாசிட்டி
அது எப்டின்னா எல்லா நீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதா எங்களோட இது ஒரு லிட்ரு பாட்ல வேணாலு போட்டுக்கலா அர லிட்ரு பாட்டில்ல வேணாலு போட்டுக்கலா
ஓகே ஓகே நாங்க கேக்குற சைஸ்க்கு நீங்க வந்து பண்ணி கொடுங்
ம் நீங்க கேக்குற சைஸ்க்கு நாங்க பண்ணி குடுப்போ
செரி செரிங்க சிஸ்டர்
ம் ஓகேங் சிஸ்டர்
ஓ சேரிங்க
சாப்பாட்டு வேலையல்லா முடிஞ்சிடுச்சிங்களா அதா சாப்ட்டன் சொன்னீங்க
ஆ முடிஞ்சிருச்சுங்க அதுதா அப்ரோ அப்டியே க்கோ வரல நானு பேசணுன்னு நெனச்சிட்டு இருந்தே செரி அதனாலதா கூப்ட்டேங்க
சேரிங் சிஸ்டர் சேரி ஃப்ரீயா இருந்தா போன் பண்ணுங்க இத பத்தி நம்ம மறுபடியு பேசிக்கலாங்க
ஆ சேரிங்க நா உங்களுக்கு வந்து அது நா வந்து இந்த வாட்ஸ் அப் ல உங்களுக்கு நா டீடெய்ல்ஸ் அனுபரே நீங்க வந்து எனக்கு ஒரு ப்ப உங்க வீட்லருக்க சேம்பெள் நீங்க பண்றது எல்லாத்தையு எனக்கு அனுப்பிவிடுங்க நா அப்ரோ என்னோட பசங்க ஸ் ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ்டையு நா சொல்றே அப்பரோ அதுக்க ஏத்த மாரி உங்களுக்கு நா அத ஒன்னு ரெண்டு ஓட கெடைச்ச நா வந்து வேற ஒருத்தர் சொல்லிதா நானே பாத்தெ
சேரிங்க சேரிங்க
நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுிருந்தீங்க
பண்ணிக்கலா
ஆ செரிங்க சரி பாருங்க நா அப்ரோ எனக்கு டைம் ஆகுது அப்ரோ தூங்கலா கூப்டறேங்க ஆ சரிங்க